ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
இருக்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நல்லா இருக்கே வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
ஓகேப்பா என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நா இப்பதா சாப்பிட்ட சாப்பிட்டு உட்காந்துருக்க நீங்க என்ன பண்றீங்க
நானும்இப் இப்போ தா சாப்பிட்ட சாப்பிட்டுட்டு உடக்காந்துட்டு செரி உங்க கிட்ட பேசலாமேன்றதுக்கா ஃபோன் பண்ணே
செரி நானு உங்ககிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்க தாராளமா பேசலா
ஒண்ணு இல்ல இப்போ மாடி தோட்டோனு ஒன்னு போயிட்டு இருக்குங்களா மாடி தோட்டத்தி அதுலெல்லா செடி வளர்க்குறாங்க அ இப்ப அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
மாடி தோட்டம் பத்தி எனக்கு அவ்ளோ தெரியாது ஏன்னா இங்க பக்கத்துல எல்லாமே பண்றாங்க ஆனா நா வந்து அதுல வந்து அவ்ளோ ஆர்வம் காட்டுறதுல்ல ஏன்னா எனக்கு வீட்ல வேல செய்யறதுக்கே சரியா இருக்குங்களா ஒரு சில நம்ம வீட்டுக்கு கீழே பா பாத்திங்கன்னா தோட்டோம் இருக்கு ஆனா வந்து சின்ன சின்ன செடிகள் இந்த மருதாணி செடி செம் பருத்தி ரோஜா பூ அப்றோ முல்லப் பூ ஜாதிமல்லி இந்த மாரி செடி தா வெச்சிருக்காங்க அஹ் எங்க வீட்டுக்கு பக்கத் பக்கத்ல வந்து ஒருத்தவங்க வெச்சிருக்காங்க மாடி தோட்டம் இருக்காங்க அதுல என்ன மாரினா தக்காளி கத்திரிக்கா இந்த மாதிரியான காய்கறி இதெல்லா போட்டு அறுவட பண்ணிட்டு இருக்காங்க
வெரி குட் வெரி குட் சூப்பர் பா
நா போய் பாத்திருக்கே அத ஆனா அது எப்பிடி என்ன மாதிரி பண்றாங்கிறதுதெலாம் நான் அவ்ளோக்கு கேட்டுக்கிட்டது கிடையாது ஏன்னா நம்ப ஏன் நம்ப குடும்பம் பத்தி ஏன்னா ஒரு விவசாயி பத்தி அவங்கந்தான் அவங்க நம்ம அவங்க வந்து நா ஆஹ் வீட்டு தோட்டத்திலேயே வந்து எல்லா மறுபடியும் பண்ணிடுவாங்க நெல்லு வாழையில இருந்து ஆ கீரையில இருந்து எல்லாமே பண்ணிடுவாங்கா அதனால இப்போ இங்க வந்துதான் இவ புதுசா அவ மாடி தோட்டத்தை பத்தி நம்ம கேள்விப்படுறோம்
அப்படிங்களா சேரி சேரி வரகு ஏன்னா இது மாடி தோட்டன்றது இப்பதான் வந்து வளர்ந்து வருதுங்க ஆஹ் இப்ப ஏன்னா விவசாயம்ன்றது ஆல்ரெடி வந்து நம்ப பாரம்பரியமா நம்ப தாத்தா காலத்துல இருந்து நம்ப முப்பாட்டன் காலத்துல இருந்துச்சு செஞ்ஜிட்ருக்கோம் ஓகேவா தமிழ்நாட்டில பொறுத்தவரையும் ஆஹ் நம்பளோட முதுகெலும்பே வந்து விவசாயம் மட்டும்தான். ஆனா இதுல மாடித் தோட்டோம்ன்றது எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஹே நறைய பில்டிங் ஆயடுச்சு இப்போ நரய் ஏன் நகரத்துல வந்து நறைய பி ட்டிங் ஆயிடுச்சு இப்போ அவுங்களுக்கான ரசாயனொ இல்லாத பொருட்கள் கெடைக் விக்கிறது வந்து ரொம்போ அறிபொருள் ஆயிடுச்சு அதுனால என்ன பண்ணாங்க இப்ப நம்ம நெலத்துல நம்மளால பயிர் போட முடியாது அந்த எடத்துல அதுக்காக நம்ம நெலொ ஊரு விட்டு ஊரும் போ முடியாது நம்ம இருக்குற எடத்துல நம்ள எப்டி காப்பாத்தி க்லா அப்டின் யோஸ் மோதுதா இந்த மாடி தோட்டோன்றத கண்டுப்புடிச்சாங்க ஆமா கண்ட யோசனையே வந்திச்சு ஒரு சின்னச் சின்ன விஷயந் தாம்ப்பா இதுல அழகா ஒரு நாலு தொட்டில் போட்டுட்டு அதுலே வந்து பாகற்காய் அவரக்காய் பாவற்கா அவரக் கா ஆ பீன்ஸு ஆ பொடலங்கா இ பூசணிக்கா இதெல்லாம் வந்து கொடியில பறவுது அது ஆட்டோமெட்டிக்கா இதுக்கு தண்ணியே நீங்க இல்லலைன்னா அப்ரோ அழகா பரவிடும் அழகா ஆமா கொடியில பறந்து வந்துரும் நீங்க சும்மா அதை தூக்கி விட்டுட்டு ஒரு பந்தல் மாதிரி போட்டுவிட்டா கூட இன்னும் நல்ல நிறைய வா காய்க்கும் இன்னொன்னு ஒரே தொட்டி இப்ப நீங்க ரோஜா தொட்டி வைக்கிறீங்கள பெருசா ஒரு ரோஜா தொட்டி அந்த தொட்டி முட்டிலவே நீங்க வெறும் இது மட்டுமே போட்டா கூட எது சொல்லுங்க அந்த கத்திரிக்காய் வெண்டக்கா கத்திரிக்கா வெண்டக்கா ஆ இன்னொன்னு இந்த எது சொல்றது கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் வகையில் மூணஞ்சு நாலஞ்சு வகைங்க இருக்குது சிவப்பு கத்திரிக்காய் ஒண்ணு வருது எல்லா வகையிலும் இப்ப எல்லா விதைகளும் விற்கிறாங்க அந்த விதைங்களை வாயினந்து சும்மா அது போட்டு அந்த மண்ணுக்குள்ள போட்டு ஒரு பிரே மாதிரி அடிச்சாவே வந்துருது உங்களுக்கு வந்து உரத்து கூட எங்கே திரித் தேவயில்லே உரத்துக்கு வந்து சாணம் மாட்டு சாணம் எப்படியோ கிடைச்சிடும் அந்த மாட்டு சாணத்தை மட்டும் அழகா தெளிச்சி அழகா கொண்டு வந்தாலே நெஜமாவே அ அழகான ஒரு எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம ஒரு காய்கறிகள வந்து கழகா கொண்டு வர்லா சூப்பரா கொண்டு வர்லா அதுவே ஒரு நாலு காய் இருந்தா போதாதா நமக்கு இப்ப பத்து காய் பத்தாதா ஆ பத்து காய் இருந்து அஞ்சு பேர் பத்தாதுங்களா இப்ப தக்காளி நாலுருந்தா அன்னைக்கு ஒரு நாள் பொலப் பு போது ஓகேங்ளா அத தா இப்ப புதினா போட்டு உடுங்க
புதினா போடலா கொத்தமல்லி போட்டு விடலா கீரை வகைகள போடலா
ர வகைகள் போல்லா வெந்தயம் போல்லா வெந்தயம் போட்டா வெந்தக்கீர வரு அதெல்லா வந்து சிம்ப்புள் தா நம்ப நம்பளே பாதுகாக்க வித ஆனா இத ரொட் டீனா ஒரு ஹேபிட்டா கொண்டு வந்துட்டாவே மக்கள் ஜந்து நெஜமா ஒரு ஆரோக்கியத்த கொண்டு வர்லா கண்டிப்பா இது வந்து செய்யிணு எல்லாருமே வந் வலு உறுத்தணு இப்ப நா உங்ககிட்ட நா அதப்பத்தி பேஸ் றன் நீங்க ஒரு நால் பேர்க்கிட்ட சொல்லுங்க அத அதப்பத்தி ஒரு அவேர்னஸ் சொல்லுங்க கண்டிப் ப்பா செய்ங்க ஒரு ஒ ஒரு சின்ன ஒரு சின்ன எ டொ இருந்தா கூடோ நம்ம எடத்துல தா போண்ணுனு அவசியங் கடையாது ஓகேவா இப்ப முருங்கக்கீரைல ஸ்ட்ரெய்ட்டா வந்து நமக்கு வந்து என்ன சக்தி கெடைக்குது என்ன சக்தி கெடைக்து அயன் சக்தி கண்டிப்பா கெடைக்குது இது வந்து ஜப்பான்ல என்ன தெரியுமா பண்றாங்க இந்த முருங்கக்கா கீரைய இங்கந்து சாகு படி எடுத்துட்டு போய்ட்டு
அங்க த
இ கொண்டு அத வந் து பதப்படுத்தி அத பா அத பௌடர் ஆக்கி அத பௌட்ராக்கி குடிக்கிறாங்க ஒண்ணு அத வந்து மாத்துரையா உருவாக்கிட்டாங்க இப்ப வந்து முருங்கக் கீர மாத்துர க்ரீன் கலர்ல விக்கிறாங்க அதை டெய்லி ஒரு அயன் சக் திக்காக அது போட்டுக்குறாங்க யாரு நம் ப சீனாக்காரு ஜாப்பனீஸு ஆமா அப்ப நம்ம கையிலயே நெய்யி இருக்குது வெண்ணைக்கு அலைஞ்சுன்னு திரியிறோ அஹ் அதுதான் வந்து இப்ப நான் வந்து இத இத பத்தி நெறைய பேர் பேசணும்னு நெனைக்கிறேன் நானு ச் இத பத்தி பேச னு கண்டிப் ஒரு சின்ன இடம் இருந்தாகூட நம்மக்கான நம்ம காய் நமக்கே உருவாக்கி நம்மளே சா
ஆமா இப்போ நீங்க நார் நீங்க நார்மலா ஒரு சந்தைக்கே போறிங்க அப்டின்னாலும் அங்க போய் ஒரு காய்கறி எடுத்தி திங்ன்னா எவ்ளோ வெலையாகுது இன்னைக்கி ஒன்னும் இல்லை ஒரு சந்தைக்கி போயிருந்தேன் ஒரு கிலோ தக்காளி எடுத்தே நாப்பது ரூபா ஆனா நீங்க அந்த விதையை வாங்கி நீங்க சொன்ன மா அடித்தோட்டத்துல போட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு காய் ஒரு அஞ்சு பழம் ஆறு போல வந்தாலே போதுமே ஒரு ஆறு பழம்ங்கிறது ஒரு முக்கால் கிலோ இருக்கும் நம்ம நாப்பது ரூபா நமக்கு தான லாபமா இருக்க போகுது
இப்ப வந்து அஞ்சு கிலோ தக்காளி பத் ஒரு ஐநூறு ரூபா சேர் நூற்ருபான்னு விக்கிறாங்கன் வச்சுக்கங்க நீங்கோ எப்டியு ஒரு ரெண்ர கிலோ அஞ்சி கிலோ வாங்குனா கூட உங்களுக்கு அந்த வாரல்லாம் ஓட்டுனா கூட பாதி பாதி கழிஞ்சிடும் அது நெறைய அழுகி போய்டும் நல்ல பலன் கெடைக்காது நீங்க செடிலயே வச்சா கூட நாலே பழம் ஃப்ரெஷ்ஷா எடுத்து நீங்க செஞ்சுட்டு அது செடில கூட விடலாம் அதுனா அது வந்து அழு அழு க்க பழங்கா நெறைய காலத்துக்கு வந்து செடிலயே தங்கும் அது சீக்கிரல்லாம் அழுகி கீழ விழுந்துறாது கிட்டத் ட ஒரு மாசம்னா கூட பழம் இருக்கும் பழுத் த்து கீழ விழ்றமாரினா கூட பதினைஞ்சு நாள் இருபது நாள் கண்டிப்பா தாங்கும் நீங்க அப்போ வாங்கி வச்சுட்டீங்கன்னா சொ ஸ்டாக் வாங்கி வச்சிட்டங்கன்னா முக்காவாசி கழிஞ்சிடுது அதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து பழம் பன்னிரெண்டு பழம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வருது ஆனா இந்த மாரி நம்ம ஒ ஒண்ணோன்னா செஞ்சு ஒரு தக்காளியோ ஒரு கத்திரிக்காவோ ஒரு வெண்டைக்காவோ இந்த மாரி கொடிங்கமுல்லங்க இப்ப இப்ப பூசணிக்ல்லாம் உடனேக்கு உடனே எல்லா அது காயி வச்சிராது ஒரு குறிப்பிட்ட காலன்னு ஒண்ணு இருக்கு ஆஹ் ஆமா ஒரு டைம் எடுக்கும் அது பூசணிக்காய் வரும் போதோ இல்ல இப்ப இது வரும் போதோ வந்து அதுக்கு டைம் எடுக்கும் ஆனா இந்த பயிருங்கல்லா சீக்கிரம் சீக்கிரம் ஆமா ஆமா ஐயோ அதுதான் மறந்துட்டேங்க பச்சை மொளகா ஆமா அதுதான் மெயினே பச்ச மொளகா அதுதான் சூப்பர் பச்ச மொளகாய் எதுக் கு யூஸ் ஆகுதுன்னா அப்பல்லா அந்த காலத்துலா கஞ்சி குடிச்சிட்டு பச்சக்கழவங்கா ஒன்னுக்கு சாப்டுவாங்க கம் பல்சரி பெண்கள் ஏன்னா அத சொல்லுவாங்க எங்க பாட்டி சொல்லுவாங்க ஒரு பச்ச மொளகா ஒரு சின்ன வெங்காய கம்பல்சரி எடுப்பாங்களா ஏ என்னா கொழந்த பொறக்குது இல்லிங்ளா நம்மளுக் கு அந்த இந்த சைட்ல இருக்குற எலும்பு வந்து வெலகும் போது அந்த வலிய தாங்குமா அந்த பச்ச மொளகா நம்ப சாப்ட்ட பச்ச மொளகா அத சொல்லுவாங்க எங்க பாட்டி நீ கொழந்த பெத்துகற்துக்கு முன்னாடி ஒரு பச்ச மொளகா சாப்ட்டு கூட போ அந்த வலிய பொறுக்குற அளவுக் கோட உன்னோட எலும்பு எல்லா வெலகு போது அந்த வலி வந்து அத பொறுக்குற அளவுக்கு அது அந்த பச்ச மொளகாக்கு அவ்ளோ சக்தி உண்டா அந்த காலத்து மனுஷனுங்ல்லா தெடமானதுக் காரணமோ இல்ல இப்ப இப்ப அந்த காலத்து பெண்கள் இன்னிக்கு வரையோட வலுவா இருக்கறாங்க நடக்க முடி முடியுதா அவங்கனால இப்போ ஒரு முப்பது வயசு தாண்டி நம்மளால சீக் கிர நடக்க முடியுதா பாரு
கண்டிப்பா முடிய மாட்டேதுங்க இப்ப இருக்குது ஆமா மூச்சு வாங்குது வேல செய்ய முடியல ஆமா இப்போ நம்ம வர காய்கறிகள் கூட பாத்தீங்க அப்டின்னா நம்ப வளர்ந்து வளக்கற நம்மக் காய்கறிகள் மாரி இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா செயற்கை மூலியமவே நெறைய காய்கறிகள் எல்லாமே வந்து உற்பத்திபடுத்தி அது சாப்றனாலயே நம்மளோட ஒடம்புக்கு நெறைய கேடுகள் வந்துட்டிருக்கு இது இப்ப நடக்கற இப்ப இருக்கிற செ செய்ய நடைமுறையில இதுதா நடந்துட்டு இருக்கு தக்காளியா இருக்கட்டும் கத்திரிக்காயா இருக்கட்டும் ஒரு உருளைக்கிழங்கா இருக்கட்டு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வந்து இப்ப அதிகமாக இருக்கிறது கெடையாது
ஒரு கசாய ஒரு அவட என்னது ரசாயன பொருள்கள் வந்து பூசப்படுது கண்டிப்பா எல்லா பொருட்கள் மேலயு பண்றாங்க இயற்கை உர சாணத்த வந்து யாரும் பயன்படுத்துறது கெடையாது இப்ப எல்லாமே ஒரு லிக்விடா வருது த தண்ணில கலக்குறாங்க அப்டி பிரஸ் பண்ணிடுறாங்க அவ்ளோதா மின்ன வந்து இயற்கை உரம் வந்து பாணத்த வந்து பதப்படுத்தி அத பவுடர் பண்ணி அத தண்ணில கரச்சு அத ஊதி திட்டு வருவாங்க அதுதா வந்து உண்மையா வந்து இருந்துச்சு ஒரு பொருள் இல்லாதச்சு ஒரு பூச்சி அரிப்பு இருக்காது ஒரு ஓட்டா இருக்காது ஒரு புழு உள்ள நுழையாது அவ்ளோ நீட்டா இருக்குமா ஒரு காயி பாக்குறதுக்கே இப்ப எல்லாமே ஒரு காய் பாக்கர்தே நீட்டாவு இல்ல ஏ என்னடா இது சாப்புடுறதுனால நம்மளுக் கேதனா தொந்துரவு ஓ வருமான்றத கேக்குற அளவுக்கு ரொம்ப பயமா இருக்கு
ஆமா ஆமா அது அதனாலேயே நம்ம உடல்நிலை வந்து கண்டிப்பா
ரொம்ப பாதிக்கப்படுது பா நெஜமாவே எனக்குல்லா முப்பது வயசு தா ஆகுது இந்த முப்பது வயசுல எனக்கு வந்து சுகர் பிபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாத்தீங்களா அது ஸ்டரஸ் ஒர்கு ஆமா இப்ப நா ஸ்டரஸ் ஒர்கு ஒண்ணு நம்மளால நிம்மதியா நம்மள பாத்து க்க முடில நம்மளுக்கு உண்மையான உணவு எடுத்துக்க முடில அ அப்டியே ஓடுறோ அ அப்படின்னு போடுறோ எவ்ளோ கஷ்டப்படுறோ அதுனால தா நா பாதிக்கப்பட்டதுனால தா சேரி இப்படின்னா ஒரு நாலு பேருக்கு சொன்னோன்னா சொன்னோனா கண்டிப் ஆஹ் ஒரு அவேர்னஸோடு இருப்பாங்க
புரியுது புரியுது தோழி புரியுது புரியுதுங்க ஆமா காளானுமே அதே மாதிரிதா ங்க கதக் காளான் தயாரிக்கிறதுமே அதே மாதிரி தா அதுமே பாத்தீங்க அப்படின்னா முதலெல்லா
ம் சரிங்க தோழி நம்ளு கொதுக்கப்பட்ட நேரோ ஒதுக்கப்டு ஆஹ் அடுத்த கால் லிலயலாம் ம் நன்றிமா ம்